ஹலோ கேக் ஆஹ் கேக்குது மேடம்
தோழறே நல்லா இருக்கீங்களா ஆஹ
ஆஹ் கேக்குது சொல்லுங்க ஆஹ் கேக்குது
ஆஹ்
சொல்லுங்க
ஆஹ் அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த டூர் இது கணக்கு சொல்லி ட்ருக்கே அது பாத்தீங்ன்னா அந்த ம மெத்தோ பதினெட்டாயிரத்தி எழுநூறு ரூபாச்சு ஒவ்வொருத்தரு கணக் குக்கு
ம் சரி சரி அவ்ளோ வரு ம் நீங்க தங்குற ஹோட்டல் தங்குறீங்க பாத்தீங்களா அதுதா அதிகமாவு எப்பயுமே தங்கரசு
அது அதுவு நா அதையு பிளான் பண்ணிட்டே நாங்க வந்து டிராவல்ஸ் ஹாலாவே எங்களுக்கு அது போது நாங்க அட்ஜஸ் பண்ணி படுத்துக்கிறோ ஆமா எனக்கு வந்து ஒவ்வொரு சூட் ரூம் அந்த அந்த மாரி தா நீங்க சொல்ற மாரி ரேட்டு கூட எனக்கு ஒரே ஹாலு நமக்கு தா கொடைக்கானல்ல பேனே தேவையில்லியே ஆ எந்த சாப்பாடையு ஒரு ஹோட்டல் சாப்பாடு வாய்ன்ட்டு வந்து சூடே பண்ணது தேவிலக் சாம்பார் சட்னி எல்லா பாத்தீங்கன்னா காலையில அரைச்சவுங்க தா சாய்ந்தரோ அதா குடுப் இப்லா அப்படியேருக் இரு நாங்கலா நம்பவே இல்ல நம்மல்லா வீட்டுல தேங்கா சட்னி அரச்சா அப்படி கெட்டு போவுது பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குது ஆ அப்படி அந்த மாரி ஒரு ஆ சொல்லிட்டே எனக்கு ஒரே ஆளா குடுத்துருங்க சார்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாங்க அந்த ஹனிமூன் பேக் கேஜா இருக்குன்ட்டு இந்த மாரி டிராவல்ஸ் வச்சிருக்கறனா அங்க எங்களுக்கு அத ஆ கொஞ்ச இது இருக்குது அதனால நா அந்த ஹோட்டல மூன் கூட்டியே இதா போனத்ரீசு ஒரேஹாலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்இ தா
பரவால்ல யே கானஷத ரொம்ப கம்மியா சொல்றீங்க நாலு நாளைக்கு ரெண்டாயிரத்திூறு ரூபா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி த்குவா
ஒரு நாளைக்கி
ஒர் நாளக்கு ரெண்டாயிரத்து ரூவாஈ பரவாயில்ல பரவியிகக்ங
ஆ ஒரு ஹாலு அப்படியே ஆமா ஒரு ஹால் மட் பாத்ரூம் ரெண்டு இதோட குடுத்திருந்தாங்க அது நா முன்னாடியே சொல் குளி இருந்ததுனால அந்த மாரி அவு அரேஞ்ச் பண்ணி சொல்லி எனக் போ ரெடி பண்ணிட்டாங்க அப்ப நாலு நாளைக்கு நாங்க வந்து பத்தாயிரூபா அதுக்கு இது பண்ட்டோ அப்புற இந்த பயர் டான்ஸு ஆமா ஃபயர் து இதுர் ஃபுல்லா டான்ஸ் அந்த இதெல்லா இது பண்ணி பிள்ளைங்க டான்ஸ் ஆடவு நாங்களுமே என்ஜாய் பண்ணோ ஆமா ரொம்ப என்ஜாய் பண்ணோ எங்களுக்கு வந்து மறக்க முடியாத அனு பவோ அது வந்து நாங்க போன தடவ டிராவல் பண்ணது அப்பறோ ரொம்ப தூரத்துல நெறையாது குணா பாறை அந்த இதெல்லா ரொம்ப உள்ளுக்கெல்லா அலோடு இல்ல கொஞ்சோ முன்னாடியே ரொம்ப தூரோ நடக்க முடிலன்னு எல்லா சும்மா அங்க நின்ட்டு குணா பாறைங்கிற மாரி ஒரு வீடியோ போட் எடுத்துகிட்டோ அப் ஒரு அது என்ன பேர்ல்லா எனக்கு தெரில ஆ நெறையா இடத்த போட்டோஸ் எங்க எங்க எடுக்கணுமோ எல்லா எடுத்தோ அந்த பால்ஸ் மாரி போற வழியிலயே இருக்க அந்த கேப்பு சால் எல்லா போட்ருந்தாங்கல்ல அதெல்லா வாங்கி போட்டு நெறையா ந ல்ல ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அதுதாங்க எங் க லைஃப் லயே டூருன்னு நாங்க போனது எனக்கு கல்யாணாயி முப்பத்து ரெண்டு வருஷத்துல இதா டூர் அதாவது கோவில் ஆ கன்னியாகுமரி அந்த லாஸ்ட் விவேகானந்தர் பாறை இதெல்லா போயிருக்கிறே அப்பறோ இந்த சுசீந் திரங்கோயில் இது ராமேஸ்வரோ ஆ வைதீஸ்வரர் இந்த மாரி எல்லா ஒரு கோவிலுக்கு கூட்டு போயிருக்காரு ஆமா அவருக்கு கோவில் சாமி தா அவ்வளதா டூர்ன்னு கூட்டு போ மாட்டாரு கோவிலுக்கு போறோ அவ்ளதா ஆனா வந்து இந்த மாரி டூர் ஊட்டி கொடைக்கானல்ங்கேல இப்ப நா கொடைக்கானல் போனது
ஊட்டி போயிருக்கீங்களா ஊட்டி போயிருக்கீங்களா ஊட்டி போயிருக்கீங்களா
எப்டின்னா அந்த ஊர்ல கூட்டிட்டு போவாங்க பாத்தீங்களா பஸ் பிடிச்சி எல்லா ஷேர் பண்ணி போறது அதுலயு பாத்தீங்கன்னா சண்ட போட் விட்டுட்டு தா போனே அவரு விடவே இல்ல அப்ப
அது ஊட்டிக்கி அந்த ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா ட்ரெயின்ல போங்க அந்த ட்ரெயின் அழக வ நா போன வருஷோ போனே போன வர்ஷோ நா போனே அங்க ஊட்டிக்கு ட்ரெயின்ல அந்த போற அழகு இருக்க அந்த அந் த அந்த இது இருக்கு பாத்தீங்களா சான்ஸே கெடையாது அவ்ள அழகா இருக்கு நா
அதா அதா அதெல்லா படத்துல பாக்கேல நெனப்பே ஐயோ இதெல்லா போலாமான்ட்டு ஆனா நா
த ட்ரெயின் டிக்கெட் கெடைக்கது ரொம்ப ரொம்ப கஷ்டோ
ஓ ஆனா எடையில எங்கயாவது நின்னு போயிருன்றாங்களே அதெல்லா நட
அப்படிலா இல்ல நிக்காது அது வந்து ட இப்ப இந்த ய இந்த சீசனுக்கு போ கூடாது இப்ப மழ காலத்துல ஆ வெயில் வெயில் வந்து இப்ப மழ ரொம்ப மண் சரிவு அந்த டைம்ல போக்கூடாது மழ காலத்துல போடக் கூடாது கரெக்டான டைம் உங்களுக்கு கூட்டமு இருக்க கூடாது உங்களுக்கு நல்லாவு இருக்கணுனா ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்ல ஆகஸ் செப்டம்பர் மா ஸ்ல ஏனா அப்பதா வந்து உங்களுக் குளுருர் கு வெயிலு அளவுக்கு மீஸ் மீசனபுளாருக்கு இ மத்த நேரத்துல ஒண்ணு ஜூன் ஜூலையெலா பாத்திங்னா மழ
மழ மழ ஆமா மண்சரிவுகு
டிசம்பர் மாசோ ஆமா ஆமா அதே டிசம்பர் மாசோ பிப்ரவரி மாசோலா போனெங்கனா பாத்திங்கனா பயங்கர குளுர் ஜாஸ் தியாருக்கு அந்த குளுர் நம்மளா தாங்க முடியாது மே மாசோ ஏப்ரல் மே மாஷ் லா போனெங்கனா வந்து கூட்
கும்பல் கும்பல் ஆமா அது வந்து வெக்கேஷன் லீவு ஆமா
பதினஞ்சுல இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்றொ வந்து செப் டம்பர் அக்டோபரு கடைசி வரைக்கு அந்த லெவெல்ல போனே செப்டம்பர் மாசொலா போனிங்கனா கொஞ்ஜொ கூட்டொ கம்மியாருக் ஒ ஆனா ட்ரெயின் கெடைக்கது ரொம்பொ ரொம்பொ கஷ் மூணு மாசக் முன்னாடி புக் பண்ணனு அத அ மூணு மாசக் முன்னாடியே புக் பண்ணாதா டிக்கெட் கெடைக் கு அது ரொம்
அங்க போற ட்ரெயினுக்கு இங்க நம்ம இருந்து மூணு மாசோ முன்னாடியே புக் பண்ணும்
ஆமா வ பயங்கர ரஷ் ட்ரெயின் கெடைக்கவே கெடைக்காது ரொம்பொ கஷ்டொ அந்த ஒரு டு அத வாங்றதுக்கு நா டெய்லி ஓப்பன் பண்ணா கெடைக்காது யானி கஷ்டப்பட்டு வா கெடச்சத் ஒரு ஃபேக்ஷனா செகெண்ட்ல இந்த டக்கல் டிக்கெட்லாஸ் சொல்றாங்கள த்ரீமியம்கட் க்கல்லா சொல்றாங்க பாத்திங்களா அத மாரி உ லோல் நார்மல் டிக்கெட்டெ அதெடுக்கணு அப் ஒரு அஞ்சு மிநிஷோ கூட ஆகாது ரெண்டு மிநிஷத் த்துல ஃபுல்லாயிரு அது அவ்ளோ டிமாண்ட்டுங்க இன்னுஸ் சொல்ல போனா இந்தியாலே ரொம்ப டிமாண்டான ட்ரெயின் எதுன்னா அதுதா மொத்தமே நாளே பெட்டி தா அது கெடைக்கவே கெடைக்காது ஒங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க நீங் பாருங்க வேணா யாராது ஐ ஆர் டிசி ல புக்பண்றத போய் பாருங்க அந்த ட்ரெயின் எல்லா நாளுமே பாத்தீங்கன்னா காலின்னு இருக்கவே இருக்காது மூணு மாசதுக்கு பாத்தீங்கன்னா ஃபில்லாதா இருக்கு அது
ஆஹ் அப்பா எங்க இருந்து எங்க போலா அது ஊட்டிக்கு இப்ப ட்ரெயின்னா மேட்டுப்பாளையம் இருந்து ஊட்டி
ஊட்டி வரைக்கு ஒரு டூ அவர்ஸ் த்ரீ அவர்ஸ் ஜேர்னி இருக்கு மூணு நேரத்துக்கு மேலே ஜெர்யா ஆனா அந்த மூணு நேரோ எப்டி போச்
தெரியாது
அவ்ளோ அழகா இருக்கு அங்கங்க நின்னு நின்னு உங்கள அங்க நிக்கிற இடமே ஒரு பய நம்ம நம்மள சுத்தி காட்டுறதுக்காவே சுத்தி பக்குறதுக்காகவே ட்ரெயின் பண் திங்கனா அங்கங்க ஒரு அரமண் நேரோ ஒரு ப பதினஞ்சு நிமிசோ
ஓ நிப்பாட்டி இருப்பானா பரவாயிலியே ஆ
சுத்தி பாத்துட்டு அவங்க ஒரு விசில் அடிப்பாங்க ஒரு சொல்லுவாங்க க
ஓ ஓ இப்டி ஸ்பெசலிட்டி இருக்கா வேற பரவாயில்லியே
கம்பார்ட்மெண்டுகு ஒரு டிடி மாரி ஒருத்தர் இ பாரு நம்மளுக் அ அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக் கைட் பண்ணுவாங்க ஏறிடுங்க உக்காருங்க இது பண்ணுங்க கு அழகழக குகைகெல்லா வரு டூர் கைடு அ அ பாக்சுக இருப்பாங்க அவங்க வந்து சொல் சொல்லுவாங்க இது பாத்து எறங்குங்க ஏறுங்க ட்ரெயின் துருங்க ட்ரெயின் ஏற போதுனா நம்ளுக்கு விசில் அடிப்பங்க வந்துருங்க கெளம்ப போதுனு மணி இருப்பாங் எல்லத்தியு ஏத்திட்டு தா கூட்டிட்டு
இவ்ளோ நாள் இந்த விஷயங்கள யாருமே சொன்னது இல்லியே த ஊட்டினா தெரியு நா போயிருக்கே அந்த கும்பலா பஸ் புடிச்சு போறது ஊர்ல ஷேர் பண்ணி ஆனா நீங்கப்ப இந்த சொல்ற ட்ரெயின் மெத்தேடு இவ்ளோ விஷய
ஆமா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஆப் ஹவர்ஸ் வரு ஒவ்வொரு ஸ்டேஷன்லயு நீக்கிற அழகு ஒவ் ன்னு ஒன்னு அழகழகா இருக்கு நீங்க நம்ம கண்ணிலியே உத்திக்கல போல இருக்கு என்னடா இது நம்ம இருந் மனசே வராது
உங்களுக்கு காடு மாரி இருக்குங்களா வீடுங்களே இருக்குங்களா எப்டி அது இருக் குது ஓ வீடுங்க அதா மேட்டுப்பாளையத்துலருந்து ஊட்டினா அப்போ ஃபுல்லா உங்களுக்கு அந்த சரௌண்டிங்
டீ சிஸ்டேட் வரோ டீ எஸ்டேட் வரோ தேயில தோட்ட அதுங்க அங்க இருக்கிற சின்ன சின்ன க எஸ் டேட்ஸ் பாக்கலா சின்ன சின்ன அழகான வீடுகள் பாக்கலா அப்றோ அப் தேயில
ஷூட்டிங் ஸ்பாட்லா கூட வருலங்க ச
அது ஷூட்டிங் ஸ்பாட் தனியா போனோ நீங்க ஊட்டிக்கு போயிட்டு போனோ ஊட்டிக்கு போயிட்டு போனோ அ இது வந்து இப்ப நீங் போகுபோது இந்த அது ஆஹ அது வந்து நீங்க ஷூ ஷூட்டிங் ஸ்பாட் மார் ருக்காது இருக்காது பட் ஆனா நீங்க அத விடவே மாட்டீங்க இந்த இப்ப மலைகள் அந்த அந்த ச மரத்தில இருக்கிற பூவு பூவு பூவு அந்த மாரி பூ அலகள் அன்னு அரும்மிய இருக்கோ அதே மாரி நீங்க வந்து கார்ல போறது அந்த வுட எனக்கு பைக்ல போறது பிடிக்கு நா இந்த நியர் பை நா பைக் ஒட்லயே அந்த மலைல ஏறுவோ நாங்க ஒரு டூ வீலர்ல ஏறுவோ அது அது பஸ்ல கார்ல போறதோட டூ வீலர்ல அந்த ஊட்டி ஒட்டி போனீங்க நெறய டீ எஸ்டேட்க்குள்ள போலா சின்ன சின்ன கிராமங்கள் இல்ல இல்ல நீங்க போகும் போதே பாத்தீங்கன்னா நெறய நெறய கிரா மலை கிராமங்கள் நெறயா வரு அதாவது இதுல போனா ட்ரெயின்ல போனா வராது நீங்க பைக்ல போம்போது பாத்தீங்கன்னா அந்த ஊட்டியிலேயே சின்ன சின்ன கிராமங்கள்லா இருக்கு பாத்தீங்களா அதுவே அழகா இருக்கு நீங்க அது வந்து அந்த பஸ்ல பஸ் வசதில்லா இருக்கு இருக்காது அந்த பா அந்த அது உன் மலை கிராமத்துக்கு உள்ள போயிட்டு போறது அந்த நம் வண்டியில போம் போது கின்ன சின்ன பார்க்ல்லா வரு அ தண் நீர் வீ்ழ்ச்சில்லா வரு அது பஸ் நிப்பாட்ட மாட்டாங்க கார்லயு இட நிப்பாட்ட முடியாது கார் இடோ ஒரு மத் பின்னாடி ஒரு ரோட் ட்ல நிப்பாட்ட முடியாதுல்ல பைக்ல போம்போது பாத்தீங்கன்னா குட்டி குட்டிஸ் ஃபால்ஸு குட்டி குட்டி அழகான இது இயற்கை அழகலா நா நீங்க பைக்ல போனீங்கன்னாவே இன்னு அழகா இருக்கு ட்ரெயின்ல போனா அழகா இருக்கு பஸ் பஸ்லயு கார்ல போறது ஓகே பட் ஆனா அந்த பைக்ல போற அழக பாத்துகிட்டே வியூ அந்த காத்து அதெல்லா அந்த இது பாத்துட்டு போறது இன்னு அழகா இருக்கும் நெறய பேர் கா பைக்ல போவாங்க
அது ரெண்டே பேருனா தானேங்க போ முடியும் நாம போனா
இல்ல சொல்றே நானு நா என்ன சொல்றேன்னா அது அழகுக்காக சொல்றே ரெண்டு பேர் தா போ முடியு இருந்தாலு வந்து அது அ எப்டி வ்யூ சொல்ற அது எந்த விதத்துல போனா ஓ எந்த பாத்த எப்டி போனா அழகா இருக்கு
ஆ சேர்ஸ் சேர் சேர் புரியுது புரியுது ம்
பாக்லாங்க
ஐயையோ ஒம்போது இன்னோ ஒரு நிமிசோ பத்தாகட்டு இருங்க ஒரு நிம்சோ ஆ ஆமா பத்து நிம்சோ அதாது இப்ப நீங்க சொ சொல்றதுல பாத் தீங்கன்னா இந்த ஊட்டியில இந்த ட்ரெயினு ப வந்து அனுபவொ வந்து நீங் ரொம்ப அழகா சொன்னீங்க எனக்கு வந்து இது யாருமே ஆனா ட்ரெயினு இருக்குறது தெரியு நம்ம படத்துல பாத்துருக்கோம் போயிட்டு வந்தவங்கல்லா சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப இந்த இயற் கை இவ்வளோ தூரொ அத ரசிச்சி பாக்குற அதுலயும் வண்டியில போனா நாங்கல்லா கௌண்டம்பாளையம் கோயம்த்தூர் கௌண்டம் பாளையத்லதா மேட்டுப்பாளையம் போற வழியிலதா ஏம் பொண்ணு ஊரு கௌண்டம்பாளையம் சரிங்ளா ஆமா மாப்பிளைட்ட வண்டி இருக்கு என் பொண்ணு கிட்ட வண்டி இருக்கு இப்ப நீங்க சொல்லிட்டீங்க ஏம் பொண்ணு இந்த வர்ஷொ லீவுக்கு சொன்னாங்க பு பையன ஸ்கூ கூலு சேக்குறதுனால கொஞ்சொ இதா இருந்துட்டாங்க அடுத் த வர்ஷொ இல்லாட்டி நீங்க இப்ப சொன்னீங்களே செப்டம்பர் மாசொ கண்டிப் பா நா ஒ ரு அனுபவொ நா வண்டி ஓட்டுவே ஏம் பொண்ணு இருக்கு மாப்ளையோட நாங்க பாத்துட்டு இங்க வீட்டுக்காரு நாங்கலா போயிட்டு ஒரு நாலு பேரு ரெண்டு வண்டி தானே நீங்க சொல்றத பாக்குறோ
ட்ரெயின் க ஃபேம்லியோட போம் போது அது ஃபேம்லியோட ட்ர ஃபேம் நீங்க உங்கனால ஆ இருவத்தெட்டு கிலோமீட்டு தெரியு எனக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர்தா நீங்க உங்கனால ட்ரெயின் புக் பண்ண முடியலீனா ஆ நீங்க எதா ஏஜெண்ட்ட சொன்னாக் கூட புக் பண்ணி குடுத்ருவாங்க அவ்ங்களுக் கு அந்த இது தெரியு நா நறைய ட்ராவல் பண்றனாலா எனக்கு எப்டி ட்ரெயின் புக் பண்ணுன் தெரியு நா நறைய புக் பண்ணுவே அனால டக்குனு புக் பண்ட்ட நறைய ட்ரெயின்லதா போவே ஃப்லைட்ல போவே அ புக்கிங் மெதேட் எனக்கு தெரியு ஈஸி தெரியு நீங்க உங்களால எடுக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க இப்பயே நீங்க வந்து நீங்க பிப்ரவரி மாசோ நீங்க வந்து ஆகஸ்ட் மாசோ போறீங்க பிப்ரவரி மாசமா இப்பயே புக் பண்ண கிடச்சிடு
ஓ சேர் தோழரே நா கண்டிப்பா அதற நா இது பண்ற மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி உங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ஒரு அனுபவோ கிடைச்சிருக்கு நா கண்டிப்பா ட்ரை பண்ற தோழரே மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ின்